வந்து
வந்துட்டேங்க சொல்லி அதான் விசாரிக்க சொல்லிருந்தீங்கள அதான் என் அதான் என் தம்பிக்கு இது எடுக்கறானனு பாத்துங்க அவ என்னங்கிறா அங்கதான் தெரியுமமா அது போக உங்களுக்கு வேணும்னா யாராவது ஊர்ல நம்ம கிராமத்துலல்லாம் எல்லாம் புக்க எல்லாம் அப்படியதாவது வச்சிருப்பாங்க எடை போறத்தை வச்சிருப்பாங்க
ஆமாங்க
அதனால வேணும்னா சொல்லுங்க நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிர்க்குறாங்க
சரிங்க கண்டிப்பா இன்னொட தடவை வேணும்ன்னா நான் கேக்குறேங்க
ஆஹ் சரிங்க எல்லா புத்தம் எல்லா வகுப்பும் வச்சிருக்கீங்களா இல்ல
எல்ல வ இல்லிங்க எல்லா வகுப்புமே நா வாங்கிட்டேங்க இந்த மாரி ஸ்கூல்ல போயு கெடைக்கல ஆமா தேடி தேடி அலைய முடியாதுன்னு சொல்லிட்டுங்க ஒவ்வொரு மாசமுமே கொஞ்சோ பாக்கெட் மணிய சேத்து வெச்சுங்க சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வர இருக்கிற எல்லா புக்சுமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டங்க
சேரிங்க
இப்ப போகும் போது ஒடனே எல்லா புக்சும் எல்லா கெடைக்காதுங்க இப்ப நம்ம போறோ அப்டின்னா அந்த மாசத்த பொறுத்து அது ஃபர்ஸ்ட் டெர்மா செகண்ட் டெர்மா அப்டிங்கறத பொறுத்து இப்ப நம்ம ஆகஸ்ட் மாசத்த எல்லா போனோனா ஃபர்ஸ்ட் டேம் புக் தா இருக்கு சிக்ஸ்து செவன்த்து ஃபர்ஸ்ட் டேம் தா வாங்க முடியு
சேரிங்க
வன்ட தாங்க கெடைக்குது புல் புக்ல்லாம கெடைக்கிறது இல்ல அதனால நீங்க வாங்கும் போது கரெக்டா எந்த டேமுக்கு போறோ அப்டிங்கறத பாத்து வாங்கிக்கோங்க
அதாதாங்க நா இருக்குதுங்க எல்லாத்துலயுமே கொஞ்சோ கொஞ்சோ எதாவ்து ஒண்ணு ரெண்டுதா இருக்காது நா இருக்காத தா அப்புறம் உங்களுக்கு கேக்குறே
ஆ சேரிங்க
நானு அங்க அந்த சொன்னன் இல்லங்க அந்த மனிதனேயனு சொன்னல்லலைங்க அங்க அவங்க குடுத்து அந்த நோட்ஸ் எல்லா கொஞ்சோ இருக்குதுங்க
சேரிங்க
அது ஒன்னு ஒண்ணு இருக்குது ஒண்ணு ஒண்ணு இல்லிங்க பாதி இருக்குது பாதி இல்ல நா கம்முனுல்லாம அதுல அதுல உருப்படியா இருந்ததுன்னா கூட படிச்சுருப்பேங்க அத விட்டுட்டு செரி நம்மள வீட்ல இருந்து பணம் அனுப்ப கஷ்டப்படுறாங்க நம்மொரு வேல போலா னு பேங்க்குக்கு ஒண்ணுக்கு வேலைக்கு போனாங்க
சேரிங்க
ஸ்டேட் பேங்க்குக்கு
ஓ அங்க இதுக்கு மேல பேங்குக்கெல்லா போனா நைட் எட்டு மணி ஆயிருமே
அது வேல வந்து தனியார் வேலிங்க அஹ் ஆனா வந்து நம்ம பாக்குற எடம் வந்து பேங்க்குக்குள்ள அல்ல இதுக்கு இந்த இப்போ கார்டு ஒடச்சு காசு எடுப்பாங்களங்க கிரெடிட் கார்டு வருதுல்லங்க
ஆமாங்க
வந்து நம்ம வியாபாரம் பண்ணி தரணு
சேரிங்க
அது வந்து ஒரு ஒரு ஒரு இவரோ புடிச்சோ ஒரு ஒரு ஒருத்தரு வந்து வாங்குறாருன்னா அதுக்கு தகுந்த மாரி காசு இப்ப மொ மொத மாச த்துக்குன்னா ஒன் ஒருத்தர் புடிக்கணு ரெண்டாவது மாசத்துக்குன்னா ரெண்டு பேரு
சேரிங்க
அந்த மாரி நம்ம புடிச்ச ஏதாது ஒன்னு சக்ஸஸ் ஆச்சி ரெண்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சம்பளம் இல்லாம
பரவால்ங்க இன்சென்டிவ் மாரி
அ சம்பளம் வந்து பன்னெண்டாயிரங்க ஆஹ் மொதல்ல து அது நா நின்னுட்டு சேந்த போது பன்னெண் டு அது இன்னு வேல நல்லாத்தா இருக்குங்க போறமா போனும்னா வ யாராவது வந்தாங்கன்னா ஆளுங்க கீது பேங்க்குக்கு நறைய வந்தாங்கன்னா தா வேல இல்லைன்னா நம்ம கண்டிப்பா ஆனா ஒண்ணு கொண்டு போணு அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எறங்கி வே வெளியில போய் கூட நம்ம யாருக்காது வேணும்னா கேட்டு வாங்கிக்கலா இந்த காவல் நெலைய
சேரிங்க
துவமன அப்டி போய் அவுங்களுக்கான காடு இருக்கு மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்குல்லா மருத்துவருக்கு தகுந்த காடு இருக் கு மருத்துவர் காடுன்னு இருக்கு ஒன்னு ஆமா அது கூட வாங்கி அவுங்களுக்கு குடுக்கலா
ஓ இதனால உங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் வந்து
ஆமா இப்ப காவல் நிலையத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் வந்து மொதல்ல தரமாட்டேன்னு சொல்லிருச்சு தரமாட்டே வக் கீலுக்கு காவலு காவலருக்கு நா தரமாட்டே
ஆமாங்க அவுங்க போய் போய்யா பேசுறாங்கள அதனால தரமாட்டேன்ட்டு இருப்பாங்க
நாங்க போன வர்ஷோ பாத்தீங்கன்னா தர் லா அப்டின்ற ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க அதனால நாங்க வந்து ஒரு ஆறு மணி ஏ ஆறு ஆறரைக்குல்லா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எடத்துக்கு போய்ருந்தோன்னா அங்க நெறைய பேரு இருப்பாங்க காவலர் அவுங்கள தங்கிருக்க எடம் அந்த மாரி
சேரிங்க
பயிற்சி எடுத்துப்பாங்க எல்லாம் அங்கிருந்துதா மத்த இடத்துக்கு வந்து பாதுகாப்புக்கு போறது எல்லாமே அந்த எடத்துல இருந்து தா வண்டி ஏறி போவாங்க நம்ம அங்க போயிட் டோனோம்னா நம்ம எல்லாத்திட்டயு பேசணும்னா யா யாத ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போ த நம்ளுக்கு வந்து கா எனக்கு வேணும் அப்டின்னு சொல்லி பண்ணுவாங்க பதிவு பண்ணுவாங்க
ஆமாங்க ஒரு இருபது பேர் முப்பது பேத்து கிட்ட பேசுனாதா ஒரு ரெண்டு பேர் மூணு பேராது
ஆமா நாங்க வந்து ஒரு நாலு பேர் போவாங்க நாலு பேர் போனோம்னா இருபது எடுக்காம வெளியே வரமாட்டோம் இருபது எடுத்து நாங்க வந்தோம்னா ஆளுக்கு அஞ்சஞ்சு அஞ்சுஞ்சுனா ஒரு நாளைக்கு ஒண்ணு குட் த்ருவோ சனிக்கழம போயி எடுத்து துட்டு வந்துருவோம் திங்க கிழமையில இருந்து நம்மளோட அலுவலகத்துல ஒண்ணு ஒண்ணு குடுத்தறது திங்ககிழம ஒண்ணு செவ்வா கிழம ஒன்னு அப்டி அஞ்சு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு கொடுத்தறது அப்றம் மறுபடியும் சனிக்கிழமை அங்க கிளம்பிபோறது எடுக்கறது அந்த மாரில்லாம் பண்ணுவோம் அதுல போய் தாங்க இதுல படிக்க க்றது வுட்டுட்டே
ஆமா ஒரு வேலைக்குள்ள போகும்போது ஒரு கொஞ்சோண்டு காசு வந்தாலும் அத பாக்கும்போது நம்மளோட குறிக்கோள் என்னமோ அது சுத்தமா மாறி போயிரும்
அதாங்க ஆ சும்மா பகுதி நேரமா போலான்னு போனதுங்க நம் வீட்ல இருந்து பா கஷ்ட ப்படுவாங்க பணம் அனுப்ப நம்ம கொஞ்ச நம்ளே சம்பாதிச்சுக்கிட்டோம்னா வேலை செஞ்சுட்டே கொஞ்சம் சம்பாதிச்சோனா நம்ம செலவுக்கு தாட்டும்
அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்டிங்றக்காக நீங்க போயிருக்கீங்க ங்க ஆனா உங்களோட வேலையே மாறி போச்சு சேரிங்க
அப்படியாயிருச்சி என் கத அப்பறம் மறுபடி பண்ணுங்க அதுக்கப்பறம் வந்து ஒரு ஒரு பரிச்சை எழுதிதா அஞ்சு மார்க் போச்சு அப்பறம் எனக்கே அது அதுல சேரினு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுங்க
ஆ ஓ என்னைக்காவது ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க படிங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம்
கண்டிப்பா படிக்லாங்க ஆஹ் சேரிங்க கண்டிப்பா படிக்கிற ஏன்னா வீட்லல்லா சாப்ட்டு படுத்து ட்டாங்களா
எங்க வீட்ல எங்க வீட்ல குட்டிங்க எல்லாம் தூங்குது
ம் ம்
பாதி ஹோம் ஒர்க் எழுதிருக்காங்க காலைல எழுந்திருச்சி மீதி பாதி ஹோம் ஒர்க் எழுத வைக்கணு
டைம் இருக்குமாங்க
அல்ல ஆறு மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க
நம்மதா லேட் ஆட்டு இருக்குது நான் எங்கிங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நா அஹ் காலையில எட்டு மணி பதினோரு மணி எப்டி வேணுமோ அப்டி
ஆமாங்க அப்புறோ நீங்க இரவு நேரொ வேல பாக்குறீங்கல்லங்
பகல் நேர வேலையா இருந்தா எந்திரிப்பேங்க லீவ் அண்ணிக் பாத்தீங்கன்னா பதினோரு மணிதா
சரிங்க இப்ப நீங்க காலையில லேட்டா எந்திருச்சுட்டு எப்டி சமைப்பீங்க எத்தன மணிக்கு சமைப்பீங்க
தோச தானுங்க அதுனால பிரச்சன இல்ல
ஓ நைடே ஏதோ ஒரு கோழம்பு வெச்சுட்டு அதுக்கே காலையிலயே தோச ஊத்திக்குவீங்க
அப்டி ஊத்திப்பேங்க இல்லைன்னா சட்னி ஏதோ ஒன்னு அரச்சுக்குறது
பரவாயில்லைங்க ஆனா அது நல்லா ஐடியாதாங்க நானு அப்டிதா பண்ணுவே
சட்னி அரச்சுக்குவாங்க இல்லைன்னா இன்னொன்னு என்ன பண்ணுவன்னா மதி யத்துக்கு சேத்து காலைலத்துக்கு மதியத்துக்கு ஒரே கொழம்பா வச்சுறது
ஆஹ் சூப்பருங்க நானு இப்டிதா பண்ணுவே என்னிக்காவது ஒரு நாள் வெளியே போறோ அப்டின்னா என்ன பண்ணுவே வெளியே போனாவோ இல்ல நைட் டியூட்டி வாங்கியிருந்தாவோ மூணு வேலைக்கு ஆகுற மாரி ஒரே கொழம்பா வெச்சுக்குறது காலைலக்கு மதியத்துக் குமே வயிட் ரைஸ் வச்சுக்குறது வேறதா எக்ஸ்ட்ரா னா ஒரு பக்கெட் தயிர வாங்கி இந்தாங் சாப்ட்டுக்கோங்கன்னு விட்டுறது
அதேதா
நைட் என்ன பண்றது அதே கோழம்புக்கு இட்லியோ தோசையோ எங்க வீட்டுல வந்து தோச அதிகமா யாருக்கு புடிக் குறதில்லைங்க இட்லுக்கு சாப்பிடுறாங்க
எங்க வீட்டுல தோச தாங்க புடிக்கு
எங்க வீட்டுல அஹ் அவரு வந்து பாத்தோம்னா இட்லி சாப்டுவாரு பாப்பாவுக்கு வந்து பணியாரொ புடிக்கு தம்பிக்கு வந்து தோச புடிக்கு
சரி சரிங்க நீங்க பணியாரத்துல இன்னு வெங்காயொ பச்ச மொளகா எல்லா அரஞ்சு தாளிச்சு போட்டு
பண்ணுவீங்க ஆஹ் அது சூப்பரா இருக் குங்க ஆனா எ புள்ளைக்கு வெங்காயொ சுத்தமாலுமே புடிக்காதுங்க வெங்காயத்த தொட்டாவே வெங்காய வாசொ அடிக்குதுனாவே போது மொதல்ல நீ கைய கழுவிட்டுவாமா வீட்டுக்குள்ள வந்து வெங்காயொ தொளிச் ன்னாவே ஊதுபத்தி பத்த வெ சுடு நா வந்து நா எவ்ளோ டைம் சொல்றே நா இருக்கிறப்பொ வெங்காயொ தொளிக்காதீங்கன்னு மொதல் வீட்ல இருந்து வெளியே போய் தொலைங்க அப்டிம்பா
அய்யய்யோ
வெங்காயத்தை பார்த்தாலே ஒரு எட்டடி தள்ளி ஓடிடுவா
சேரி நிறைய பேர்னா அந்த குழந்தைங்க பச்சை வெங்காயத்தையே போட்டு மெல்றாங்க
ஹ இந்த நான் வந்து என் பொண்ணு பொறைக்குள்ளயே நான் வந்து சுத்தமாலுமே வெங்காயம் சாப்பிட மாட்டேங்க அத பார்த்து பார்த்து என்னமோ தெரியில அவளுக்கு ஒரேடியாக வெங்காயம்ன்னாவே வெறுப்பு
அத் அதானுங்க உஹ
வீட்டுக்குள்ளே வெங்காயம் ஸ்மெல் அடிச்சதுனாலாவே உடனே இப்ப ஊதுபத்தி பத்த வைக்கிறேயா இல்லையா என்னம்மா வீடே நாத்தமடிக்குது வெங்காயம நாத்தம் எனக்கு புடிக்கவே இல்லாமமா அப்படின்று வா
ஐயய்யோ சரிங்க
நான் என்ன பண்ணுவேன் ஏ பாப்பா கறி குழம்பு வைக்கும்போது தான் வெங்காயம் தொழிக்கிறேன் அப்பெல்லாம் நீ அரைச்சு ஊத்திறேமா அது வந்து வெங்காயமே தெரியாத அளவுக்கு பண்ணிறே இப்ப இது வெங்காயம்னு எனக்கு தெரியுதல்ல அப்படிங்கறா
ம்ஹும் இது பிரியாணி வச்சிங்கனாலும் தயிர் வெங்காயம் சாப்பிடமாட்டாளா
ஆஹ்ஹா சாப்ப மாட்டா
மேலும் தயிர் ஊத்திப்பா
வெறும் தயிர் ஊத்தக்குவா இல்லைன்னா வெறும் பிரியாணியே சாப்பிட்டுருவா
உம் உம் உம்
அப்புறம் பாத்தீங்கன்னா அ எதாது இப்ப ஃப்ரைட் ரைஸ் எல்லா செய்றோம் இல்லங்க தக்காளி சாதோ எலுபிச்சம்பழோ சாதோ புளி சாதம்லா
ஆமாங்க
இதெல்லா வந்து பாத்தோம்னா இது அவுளுக்கு வெங்காயமே போடக்கூடாது அதுக்காகவே என்ன பண்ணோம்னா வெங்காயம் மொளகாய வந்து தனியா தாளிச்சி வெச்சிட்டு இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு ப்ராசஸ முடிச்சிட்டு அவளுக்கு தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறோ வெங்காயத்த வனக்கிட்டு உள்ள போட்டு எங்களுக்கெல்லா சாப்டுவோ இவே ஒன்னு மட்டு கொஞ்சோ வித்தியாசமா இருக்குறாங்க
என் வீட்டுக்காரரு மீன் கொ மீன் கொழம்புலா இருகோ எப்பாதுதா சாப்புடுவாரு அடிக்கடில்லா சாப்பிட மாட்டாருங்க அதே மாரி பாப்பா மாதிதா கலர்ன சாதம்லா சுத்தமா ஆவாது பாப்பாவாது வெங்காயம் இருந்தா சாப்ட மாட்டா இவருக் சுத் சுத்தமாவே ஆவாது
இங்க வந்து பாத்தீங்கன்னா லெமன் சாதமமும் உருளக்கெழங்கு ஃப்ரையும் இருந்தா வாரத்துல அஞ்சு நாள் குடுத்தாலு அஞ்சு நாளு சளிக்காத எடுத்துப்
எங் வீட்டுக்காரு இந்த மாங்கா சாதோ கொழம்புச் அந் மாரி சாதோதா சாப்
அப்டிங்களா அது சுப் சூப்பரா இருக்கோங்க மாங்கா வந்து செமையா இருக்கு அ கொழும்ச்சம்பள சாதமே பெரிசா டிஃப்ரெண்ட் இருக்காது
அது இல்ல அது இல் கரெக்டா பாத்தீங்னா எலுமிச்சங்கா சாதம் மாதிரிதா இருக்கு
ஆமாங்க என்ன கொஞ்சொ ஸ்வீட் கலந்த மாரி இருக்கு அவ்ளொ தா லைட்டா அப்புற என்ன சொல்லிட்டிருந்தீங்க உப்மா ரவேல புடிக்காதா
உப்மா சேமியா
ஆ இதுக்குமேவாங்க இந்த உப்புமா சேமியா ரவைக்கெல்லாமுமே என்ன பண்ணு அப்டின்னா ஏ புள்ளைங்க வந்து மொதல் சாப்டாம இருந்தாங்க வெங்காயோ போடாம வெறு ஃபஸ்ட்டு எண்ணெ ஊத்தி கொஞ்சோ கடுகு கல்லப்பருப்பு வர மெளகா கருவேப்பில இது மட்டு போட்டுங்க தாளிச்சு கொடுத்தோம்னா பிரச் பிரச்சன இல்ல அது உப்புமானாலு பரவால்ல சாப்ட்டுருவாங்க அதெல்லாம் எதுவு சொல்ல மாட்டாங்க வெங்காயோ மட்டு இருக்க கூடாதுங்க அப்புடி ஒரு வெங்காய வெங்காயத்த பாத்தா அவுங்களுக்கு அப்டி ஒரு எதிரியா தா தெரியுதுங்க
செரி இருங்க ஒரே நிமிஷோ எங்க வீட்டுக்காரரு கூப்
ஆ சேரிங்க இருங்க நா கூப்புடனுமா நீங்க நீங்க கூப்பட்றீங்களா
நா கூப்பறேங்க ஆமாங்க